ஹலோ ப்ரோ
ஹலோ
ப்ரோ
ஆ ப்ரோ கேக்குதா நல்லா இருக்கீங்ளா நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்குற ப்ரோ
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா மே நல்லா இல்ல உங்க வீட்ல எப்படி
ஆஹ் பரவால்ல ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ வேலைக்கு போயிட்டு வந்த ப்ரோ நை ட்டுதா சாப்புணு
இப்பதா வேலைல விட்டு வந்தீங்ளா என்னா ஒர்க் பண்றீங் ப்ரோ
ப்ரோ இங்க வீட்டான்டதா ப்ரோ நம்ப சொ சொ ஃபீல்டு ஒர்குக்குதான் ப்ரோ கூ கோடி இல்ல இல்ல ப்ரோ ஆஹ் ஃபீல்டு ஒர்க் ஓகே ப்ரோ கூலி கூலி வேலைதான் ப்ரோ நானு வேற வேலை வேற ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கற ப்ரோ அதுதான் ப்ரோ சரி இந்த மாரி சென்னை பெங்களூர் அங்கயே ஓடிலாண்டுதான் ப்ரோ பாக்குற
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நானு கேப் டிரைவர்தா நா கேப் டிரைவர்தா நா ரீசண்டா அய்யோ ப்ரோ வண்டி ஓட்டறதே ரொம்ப கஷ்
ஆமா ப்ரோ ட்ராவல் ட்ராவல் அது உக்கான்னே ஓட்
ஆமா ஆனா இந்த வெய்யில்ல நாங்க ஓட்டுறோ கால பத்து மணிக்கு உட்காந்துந்தோனா நைட்டு பதினோரு மணி வரைக்கு வண்டி ஓட் ஓட்ட வேண்டியதாகுது இதோ ஆனா உங்க வேல ஃபீல்டு ஒர்க்கு ரொம்ப கஷ்டோ இல்லையா இந்த வெய்யில்ல ஃபீல்டுல ஒர்க் ஒர்க் பண்றதுனா சும்மாவா அடிக்கிற வெய்யிலுக்கு எங்க வேல முடியாவுல பத்து நிமிஷோ போய் உக்காந்து மறுபடி வெய்யில வந்ததுனாலே
ஆஹ் ஆமா ப்ரோ நம்ம நம்ம எது ஒண்ணு கூ கூப்பிடுவாங்க பெயிண்டிங்கு எலக்ட்ரிக்கலு அப்படி இப்டின்ட்டு ப்ரோ கேமரா ஃபிட் பண்றது அதுக்கு இதுனு நெறயா ஒர்க வரும் ப்ரோ அ அதுதா ப்ரோ எது ஒண்ணு வேக்கன்சி
ட்ங்கு டிரைவிங்கு டைவிங்கு எல்லா பண்றீங்க
ஆமா ப்ரோ அதுதா ப்ரோ
ஓ பரவால்ல எப்படி உங்க இன்கம் எல்லா எப்படி டெய்லி டெய்லியு டெய்லியு வந்துரு எதா இருந்தாலு
டெய்லியு வாங்கிதா வாங்கிக்கலா ப்ரோ வீக்லி வாங்கினாலு வாங்கிக்கலா ப்ரோ அதா ப்ரோ
ஆனா நம்ப வீக்லி வாங்கறதா பெஸ்ட் டு இல்லியா
டு ஆமா ப்ரோ
ஏனா வீக்லி கொஞ்சம் சேவிங்ஸ்ஸா இருக்கு ஏனா டெய்லி வாங்குனா நம்ப செலவாயுடு வீக்லி வாங்குனா கொஞ்ச சேவ் பண்ற மாரி இதுக்கு ஆனா எனக்கு அப்டி இல்ல ப்ரோ நா டெய்லியு சம்பாதிக்கிது டெய்லியு குடுக்குனு ப்ரோ டெய்லியு எ கையில காசு இருந்தா சொல்லுனு போய்டு
ம்
மா ஓட்டுவோமா கேஸ் போவோமா மறுபடி ரெண்டாயிரபா ஓட் வோமா வீட் டுக்கு அங்க இங்க குடுக்கற்துக்கு மறுநாள் கால்ல எழுந்து பாத்தா நூறுரூபா தா மிஞ்சு
கரெக்ட் தா மேரேஜ் ஆயிச்சா ப்ரோ ப்ரோ ப்ரோ நம் எனக்கு இன்னு ஆகல ப் ப்ரோ ஆனா உங்களுக்கு ரொம்ப அதுதா ப்ரோ உ உங்களுக்கு அதுதா ப்ரோ நெஜமாவே ஏன்னா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஃபேமிலின்னு ஒண்ணு ஆயிட்டாலே
ஆமா நெறைய கமிட்மெண்ட் ப்ரோ நம்ம ஒன்னு நெனைக்கிறோ அது ஒன்னு ஆவுது ப்ரோ
நம்ம அது அர்ப்பணிச்சுதா ஆகணு ப்ரோ
இன்னா சொல்றது ஆமா கரெக்ட்டு நம்ம கால்ல ஒண்ணு நெனைப்போ இந்த இது இது பண்லான்ட்டு ஆனா கரெக்டா நம்ம சேவ் பண்ணலானு நெனைக்கும் போ ப்ரோ அதுக்கு ஒரு செலவு வந்து நிக்கு எங்க வீட்டுல சொல்லுவாங்க இதுக் காசு குடுக்கணு அதுக் காசு குடுக்கணுன்ட்டு ஆனா ரொம்ப டஃப்பா கு ப்ரோ
ஒ நிஜமாவே ப்ரோ எனக்கு கூட சுத்தறவங்க எங்க ஃபிரெண்ட்ஸ்ங்க இவங்க எல்லாருமே பாதி பாதி பேர் கல்யாணம் ஆனவங்க ப்ரோ ஆ என்னது எப்டி சொல்றதுன்னா எனக்கு எனக்கு இன்னு ஆவல ப்ரோ எனக்கு இப்போ தா டுவெண்ட்டி எயிட் கம்ப்ளீட் ஆச்சு
ஆனா நீங்க இப்ப பாத்தாதா உங்களுக் காண்டா பத்து விக்கெட்ல பாத்து ஒரு ஏ டுவெண்டி நயன்ல மாஸ்னா கட் ஆகு ஆதா ப்ரோ ஒரு அஞ்சு மாச நல்லா போம் போதா அந்த டாஸ்க் எப்ப நம்பளுக்கு சார்ட் ஆணுனா இந்த ஒரு வர்ஷத்துக்கு அப்றோ ஸ்டார்ட் ஆவும் பாருங் க ஓடினே போ ப்ரோ நிக்கவே முடியாது ப்ரோ ஆனா அதுவு ஒரு என்ஜா என்ஜா இதுவா இருக்கு நல்லா இருக்கு நம்ம பேச்சுலரா இருக்கும் போது நம்பளுக்காக செலவு பண்றோல அத தவிர்த்து நம்ம ஃபேம்லிக்காக செலவு பண்ணம்போது அது கொஞ்சோ புடி நல்லா எனக்கு புடிச்சிது அந்த ஃபீலு இப்ப நம்ப ஃவைப்காக ஒரு செலவு பண்றோ பசங்க எதாது கேட்டா நம்ப கால்ல சொங்கிட்டு போக சொல்லுவாங்க அப்பா நைட்டு வரும் போது இது வாங் கிட்டுவாப்பா அது வாங்கிட்டுவா நம்ப சொல்லுவோ நா வாய்ன்ட்டு வரம்மா ஆனா நைட்டு நம்ப வாங்கிட்டு வரும் போது அந்த பிள்ளைங்க தூங்கிருக்கு ஆஹா பொண்ணுக் கேக்குது ஆனா மறுநாள் கால்ல வந்தோனே அந்த பாப் கொழந்த சிரிக்கு இப்ப எ பொண்ணுக்கு ஸ்கூல் சேக்ரே ப்ரோ அதுக்கு ஒவ்வொரு பொருளு தேடி தேடி வாங்க என் பொண்ணுக்கு இது வாங்குனா இந்த பேக் வாங்கனா நல்லா இருக்கு அதுக்கு மேச்சிங்கா இந்த இது வாங்கணு வாட்டர் பாட்டில் வாங்கணு பாக்ஸ் வாங்கணு அது தேடி தேடி பாக்கும்போது அந்த ஃபீல் நல்லா இருக் அது சொல்றத விட நீங்க அத ஃபீல் பண்ணினா நல்லா இருக்கு எல்லாம் பசங்களுடைய சுத்தும் போது அது ஒரு தனி ஃபீலு
கரெக்ட்டு தா இல்ல ப்ரோ எனக்கு கரெக்ட்டு தா எனக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட்டு ப்ரோ வீட்ல இருக்றவங்கள கொஞ்ச எவ்ளோ காசு எடு ஏனா அப்பா இல்ல ப்ரோ ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அப் பா டெத் ஆயிட்டாரு மத்த படி ஆஹ் ஆம்மாக்கு இப்ப இவங்களுக்கு ஏதா ஒன்னு பண்ணாம நம்ம இருக்கறதே ரெண்ட் ஹவுஸ் தான் ப்ரோ இப்ப நாலி நாலி பின்னாடி எனக்கு ஏதா ஒன்னு ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு யாரு கேள்விக்கா எனக்கு இந்த கல்யாண இதெல்லா ஆச இல்ல ப்ரோ நா காசி எனக்கு இந்த காசி ஓடுலன்றது ஆச
ட்டா நம்ம நம் அப்பாக்கு பின் நம்ப தா பாக்கணு சிஸ்டர்ஸ் இருக்காங்களா
ஆ ஆ ரெண்டு சிஸ்டர் றாங்க ப்ரோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாண ஆச்சு ஆ அதுதா ப்ரோ அவங்க நம்மளால முடிஞ் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணல ப்ரோ அவங்க பசங்களை ஏதாவது
அ அ அதலா ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லா நல்லபடியா நடக்கு நீங்க தொடர்ந்து உங்க வேலைய பாருங்க
உங்களுக்கு அதுதா ப்ரோ சொல்ற எங்க அம்மா ஒன்னு சொல்லுவாங்க கரெக்டா
ஓகே ப் ஆ ஓகே ப்ரோ பத்து நிமிஷ ஆயிடுச்சு உங்க கூட பேச ரொம்ப சந்தோஷோ உங்களுக்கு ஆவளையா எவ்வளவு நிமிஷம் ஆச்சு எனக்கு டென் பத்து நிமிஷ காட்டுது
இப்பதா ப்ரோ
இல்ல ப்ரோ ஃபைவ் மினிட்ஸ் தா ஆயிருக்கு
என்ன ப்ரோ மம்மி சொல்லுவாங்க ப்ரோ அது நா உங்களுக்கு சொல்ற நா எங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க நம்ம இப்ப எவ்ளோ கஷ்டப்படுறோமோ அங்க அதிகளவுள நம்ம பின்னாடி எவ்ளோ
பின்னாடி நல்லா இருப்ப அதேதா எங்க அம்மாவு சொல்லுவாங்க நம்ம எவ்ளோ கஷ்ட ப கஷ்ட படுறோமோ பியூச்சர்ல நம்ம நல்லா ஆனா நீங்க இப்ப என்ன ஒர்க் பண்றீங்க அத விட இன்னு கொஞ்சோ வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க பெஸ்ட்டா குரோத்தபாகனு நீங்க எவ்ளோ ஃபீல்டு ஒர்க் எவ்ளோ ஃபீல்டு்ஒர்கிங்க பண்றீங்களோ நீங்க மேல மேல போனீங்கன்னா நல்லா குரோத் ஆகலாம் அந்த இப்ப நம்ம என்ன வேலைப்பா அதுல நமக்கு கண்டுபிடிக்கும் செரி இந்த வேலை செய்றோமா இது எங்கிருந்து நாலாம் அப்டிதான் இந்த ஒர்க் வர்றதுக்கு முன்னாடி சென்னனல எல்லாம் மால்லையும் ஒர்க் பண்ணிருக்கன் நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மேனா ஜாயின் பண்ணே சேல்ஸ்மேன் தான் சேல்ஸ் மேன் என்ன சேல்ஸ் மேன்கு கீழ அது ஜாயின் பண்ண அதுக்கப்புறம் கவுண்டரி இன்ஜார்ஜ் ஆன ஓ கவுண்டருக்கு நான் தான் இன்சார்ஜ் அதுக்கப்புறம் சூப்பர்வேசர் தான அது எங்க இருந்து வருது என்ன வந்தது ஏனா நம்மளுக்கு யாரும் சொல்லித்தரா ப்ரோ நம்மளே கிரௌத் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஃபீல்ட் அவுக்கோ அவ நமளுக்கு அவ்வளவா சொல்லி கொடுக்க மாட்டாது
கரெக்ட் தான் ப்ரோ அவங்க் ஆமா ப்ரோ யாரும் சொல்லி தர மாட்டாங்க எங்க அவ முன்னேறி
அதேதான் ஃப்ரோ இங்க பிரச்சனை அதுதான் ஃப்ரோ நம்ம பணம் அது நம்மளே குரோத் ஆயிரணும்
கரெக்ட் தான் ஃப்ரோ நீங்க
அம்மாலாம் எப்படி இருக்காங்க அம்மாவும் வீட்டு்லதான் இருக்காங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா அம்மா
ப்ரோ அம்மா வீட்டில் தான் இருக்கிற அவங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியாது ஃபர்ஸ் ட் வேலைக்கு போயிருந்தாங்க ப்ரோ இங்க கிட்டேயதான் வீட்டு அவது அவங்க வீட்டுல
அவங்க அவங்களால முடியாத வரைக்கும் வீடல வீட்டுல என்ன முடியுதோ அதது பாத்
அவ்ளதான் ப்ரோ நான் சொல்லட்டு அவளதான் நிக்கவச்சுடேன் ஃப்ரோ நீ வீட்டுல
உஹம் அதான் ஃப்ரோ நல்லது எங்க அம்மாக்கும் இப்பதான் ரீசெண்டா ஹாஸ்பிடல் போய் ஜாயின் பண்ணி அவங்க உடம்பு சரியில்லாம ரொம்ப போயிடுச்சு அவங்களும் வீட்டு்ல தா இருக்காங்க ஆனா எங்க அம்மா நல்லா பாத்துக்கனாங்க என்ன நான் ராஜா வீட்டு கன்னுகுட்டி மாறி இருந்தேங்க வீட்டுல இருக்கும் போது மேரேஜ்கு முன்னாடி இப்போ எங்க எனக்கு ரொம்ப என் பே போன அவங்கதா சொன்னா ஏன்னா எனக்கு நா எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலு எனக்கு
எ எல்லாருக்குமே கரக்ட தா ப்ரோ உம்
நா காச பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல எட பேமிலி இஷயூவா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஆய்டுச்சுனா அவங்க நீ பண்றா நா பாத்துக்க பேக் போனா இருப்பாங்க இப்ப கூட நா பைனான்சியல்லா கொஞ்சம் ரொம்ப இதுவோங்க பிரேக்டவுன் ஆன என் வை ஃபும் எங்க அம்மாவு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நடுல எனக்கு ஆட்டோவே இல் நா வேலை விட்டு நின்னு ரெண்டு வருஷம் வீட்டுல சும்மா இருந்த என்ன பண்றது இது பண்றது தெரியாம அப்பதா எங்க அம்மாவும் எங்க வைஃபும் நீங்க சொந்தமா ஒரு வண்டி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வாண்டி வாங்கி தா இப்போ
ஆமாங் ப்ரோ கரெக்ட்தாங் ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்லது கெட் டது எது வந்தாலு அவங்கதா ப்ரோ கூட நிப்பாங்க அவங்கதா ப்ரோ கடைசி வரியுமே அதுதா ப் ரோ நிஜமா இப்ப உங்களுக்குனு ஒரு தனியா ஒரு ஓனா ஒண்ணு இருந்ச்சினு நீங்க அடுத்தவன்கிட்ட போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசிய இல்லல்ல ப்ரோ
அதுதா இப்ப நா யாருகிட்டியு இப்ப நா எப்படினா நா எ நா ஸ்டேரிங் புடிச்சுட்டனா எனக்கு கால்ல உக்காந்து நிம்மதியா வண்டிய இப்ப நா வேற யார்டயு வேல செஞ்சிருந்தா யார்ட்டியு போய் லீவ் கேக்னுனா கூட அப்டி ஆவு இப்ப இது எ வண்
இப்ப நீங்க நெனச்சு நீங்க நீங்கதா ப்ரோ ஓனரு நீங்கதா தொழிலாளி அவ்ளோதா
ஆ அது ஆனா இது இது கூட பிரச் சன இருக்கு நம்பதா ஓனர்னு சொல்லி நம்ப உக்காந்ட்டோனா ஓனர்னு சொல்லி இது வந்துச் சினா நம்ப நம்பதான நாளைக்கு பாத்துக்கலா எப்டி பாத்துக்கலானா அது கூட வேல ஆவாது டெய்லி நம்ப கால்ல எழுந்து போனு ஆனா வீட்டுக்கு எதாச்சினா ஒடம்பு சவ வாங் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கறோ அதுவே ரொம்ப நம்ம டைட்டா வண்டி ஓட்னா கூட டெய்லியு வேலைக்கு போய்க்கிலா ஆனா மனசுக்கு ரெஸ்ட் வேணு ஒடம்புக்கு ரெஸ்ட் வேணு
கரெட்டு தா ப்ரோ அது நல்லா நீ ங்க இந்த ஈரமான பொருட்கள் எல்லா சாப்புடுங்க ப்ரோ
அதுதா நான் இப்பொ எல்லா எ அடிக்கிற வேயிலுக்கு டெய்லியு ஜூஸ் ஆ தா ப்ரோ
அது ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு டிராவல்னாலே அந் த ஈட்டு தா ஆகு
இன்னொரு பிரச்சன என்னனா நெறய ஜூஸ் குடிச்சா கோல்டு ஆயிடுது எனக்கு கோல்டு ஹுட் ரெண்டுமே சேர்ந்து ஆயிடு இப்போ இப்போ நெறய ஹீட் ஆயிடுச்சி இந்த எளநி கத்தால அதெலா குடிக்கிறோமா கால்ல எல்லா நல்லா போவு எனக் ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆய்ச்சினா வேலய காட்டு கோல்ட் ஆயிடு மூக்கு அடச்சுடூ தூங்கவே முடியாது அது பயந்துதா ரெண்டுமே பண்ணம் பண்ணாத மாரி ஆவுது எனக்
அது ஒடம்பு சூட்டுக்கு அந்த மாரி ஆய்
உம் ரெண்டுமே ரெண்டுமே ஆவுது ஹீட்டு ஆவுது கோல்டு ஆயிடுது அதனால தா பயந்து ஒண்ணுமே சாப்பிடுறது ஏதாவது காலைல ஒரு ஜூஸ் குடிக்கிறோமா வெளிய மதியானத்து ஒரு ஜுஸ் எப்பொ ஆவது வீட்டுக்கு வந்துரு அதுக்கப்றோ ஈவினிங்தா
சரி சரி நல்லா சாப்டுங்க ப்ரோ நீங்க நல்லா இருந்தாத நீங்க ஃபேமிலிய பாத்துக்கறதுக்கு அதுதா நீங்க ஹெல்த பாத்துகுங்க ஆஹ் அதுதா ப்ரோ ஏனா நீங்க நல்லா இருந்தாதா நீங்க வே வேலைக்கே போ முடியு உங்களால அதுதா ப்ரோ ஆஹ்
ச்சுனா நம்ப போம் முடியாது
ப்ரோ அதுதா கரக்ட் தா ப்ரோ
ஓகே புரோ பாருங்க ஹெல்து பாத்துக்கோங்க அம்மாவ நல்லா பாத்துக்கோங்க இன்னு உம் கண்டிப்பா ப்ரோ நல்லா பாத்துக்கோங்க அம்மாவ நல்லா பாத்துக்கோங்க இன்னு நா பண்ற வேலய நல்லா குரோத் அவுங்க
ம் ப்ரோ இ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ்
சரிங்க் ப்ரோ மீண்டும் நம்ம சந்திக்கலா சரிங்க ப்ரோ நன்றி
தேங்க்யூ ப்ரோ
சரிங்
ம் ம் உஹ்